அப்டி
ரிய வணக்கம் சகோதரி நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்க தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கே சகோதரி உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்க தோழி
சாப்டீங்ளா சகோதரி மதியோ
இன்னு இல்ல தோழி இப்பதா சாப்புட்னு
சேரி சேரிங்க சகோதரி மதியோ தூங்குற பழக்கல்லா உங்களுக்கு இருக்குங்ளா மதியோ டைம்ல
ஆ இருக்கு தோழி சாப்ட்டுட்டு தூங்குவோ
ஓ அப்டிங்ளா டெய்லியுமே இந்த பழக்கத்த வெச்சிருக்கீங்ளா
ம் டெய்லிமே வெச்சுயிருக்குற கொஞ்ச நேரத் துங்குவோ ஒரு ஒ ரொம்ப நேரல்லா தூங்க மாட்டே ஒரு அரமண் நேரந்தா தூங்குவ அதுக்கப்றோ எனக்கு தூக்கொ வராது எந்திச்சிருவ
சேரிங்க சகோதரி எப்டி மதிய நேரத்ல தூங்குறீங்ன இரவு நேரத்துல உங்களுக்கு தூக்கொ வருதுங்ளா
ஆ நாங்க தூங்கத்துக்கு தா லேட் ஆவுல தோழி நாங்க தூங்கத்திக்கே பன்னெண்டு மணி ஆய்டு
ஓ சேரிங் கணவர் வந்து லேட்டாதா வருவாங்ளா
ஆ ஆமாங்க தோழி அவங்க பதினொன்ற மணிக்குதா வருவாங்க
சேரிங்க சேரிங்க சகோதரி அதனால
விட்டுட்டு தூங்றதுக்கு உம் பன்னெண்டு மணி பன்னெண்ற மணி ஆய்டோ அதனால மத்யத்ல கொஞ்ச தூங்
எங்க
கால்ல ஆர்ரைக்லா எந்துச்சுவ
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ம்
பரவால்ல இப்ப பாப்பா வந்து சின்ன பொண்ணா இருக்குல்ல உங்களுக்கு தெரிஞ்சிக்கில்ல இதே ரொம்ப ஸ்கூல் போற பொண்ணா இருந்தா இன்னு நேரமே எந் சமைக்கிற மார்ருக்கொ
ஆமா இன்னு நேரமாதா எந்திரக்கிற மார்ருக்கொ
கணவருக்கு நீங்க சாப்பாடு குடுத்துவிடுவிங்ளா சகோதரி இல்ல வீட்டுக்கு வந்துதா சாப்டுவாரா
மத்தியத்துக்கு வீட்டுக்கு வந்துர்வாங்க கால்ல சாப்ட்டு போவாக மத்தியத்துக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க நைட்டு வீட் செல்லோ செல்லோ
ஓ சேரி சேரிங்க சகோதரி அதனால உங்ளுக் பிரச்சன லன்ச் லன்ச்சு கட்டி குடுக்ற வேல உங்களுக்கு மீதி
ஆ ஆமா அது வ பிரச்ன இருக்காது கொஞ்ச பொறுமையா சமைச்சிருவ கால்ல எந்திச்சோ அப் இனக்கா நைட்டே எல்லா வேலயு முடிச்சிட் தா படுப்போ கால்ல எந்தி ச்சி டீ போ எந்திரச்சோனே டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்றோ டிஃபன் செய்றதுதா அத முடிச்ட்டோனாக்கா அதுக்கப்றோ லேட்டா தானே சமைப்போ
ஆமா காலைல அவ சாப்ட்டு போனானே எப்டி மதியத்துக் வர் க்கு ரெண்டு மணி பக்க ஆய்டுங்ளா சகோத்ரி
ஆ ஆமா ரெண்டு மணி மூண் மணி போல தா வருவாக
ஓ வந்ததுக்கப்றோ தா எல்லாரு சாப்டுவீங்ளா
பாப்பாவுக்கு மின்னாடியே குடுத்துருவ நா அவங்க வந்தோனே சாப்புடுவ
ஓ ஆமா சொ தனி தனியா சாப்டா தனி தனியா எடுத்து வெக்கனு இத ஒட்டுக்க எல்லாரு ஒட்டுக்க எடுத்வெச் சாப்ட்டோனா வேல மு முஞ்சது நமக்குமே வேல மீதி
ஆ ஆமாங்க தோழி
சேரிங்க சகோதிரி
ம் ஆ இப்ப நம்ம பேசணோ இல்லையா வீ ட்டு கை வைத்தியோ அப்டின்னு சொல்ட்டு அத பத்தியே இப்போ வந்து பேசலாமா
ஆ பேசுலாம் சகோதரி அதே மாரி சகோதரி நம்மளுமே வந்துட்டு இந்த மாரி வெந்தயத்த வந்து நம்ம சாப்படறது ரொம்ப நல்லதுங்க அதே மாரி வெந்தயத்த நிறைய பேர் ஊற வச்சு அதோட சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்ச அரச்சி தலை க்கி தேச்சு குளிக்கறாங்க இந்த ஒடம்பு ஹீடன்னு சொல்றாங்கள சகோதரி ரொம்ப ஒடம்பு வந்து ஹிமினுட்டி ஹ ஹீட்டாவே ருக்கறவளுக்கு இந்த மாரி வந்து கு இந்த மாரி வந்து வெந்தயம் அரச்சு குடிச்ச லு அது வந்து ரொம்பவே நல்லது ஒடம்போட ஒடம்போட வெப்பத்த வந்து குளிர்ச்சியாக்கு ஒடம்ப கொஞ்ச குளிமையாமே வச்சிருக்க அப்டிங்கறாங்க அதே மாரி பாருங்க சகோ நெறைய பேர் இந்த எண்ண சாப்ட்டாலு வந்து ஒரு மாரி இது செரிமான பிரச்சன இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்ட்டதுன்னு ஜீரணம்மாகாம இருக்குன்னு சொல்லுவாங்கள வெளி ஃபுட்டு் சாப்பறவங்களுக்கு இந்த சுடுதண்ணி இருக்கில சகோதிரி சுடுதண்ணிலதா நம்ம நார்மலா வந்து வாட்டர் பாட்டில தண்ணி புடிச்சு வைக்றோல சகோதரி அதல பாத்தீங்ன்னா கொஞ்சம் ஜீரகோ இருக்கில்ல சகோதரி ஜீரகத்த அதல போட்டு ஜீரக தண்ணியில போட்டு ஜீரக தண்ணி குடிக்கறது ஒடம்ப வந்து எவ்வளவோ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க
ஆமா கண்டிப்பா ப்ப வந்து பாத்தீங்க அப்பனா எங்க சித்தி வீட்ல எல்லா பாத்தீங்க அப்டின்னாக்கா ஒரு பெரிய பானையில வந்து வெந்நீர் போட்டு அதுல பாத்தீங்ன்னா ஜீரகத்தண்ணி எப்போதுமே அவங்க வந்து வெயில லையு செரி குளிர் நேரத்துல செரி எப்போதுமே வந்து அத குடிச்சுக்ட்டே தா இருக்கறாங்க ஏ அப்டின்னாகா வந்து நம்ம எ ந்த நேர வேணாலு சாப்புடுவோ என்ன வேணாலும்சாப்புடுவோ அது வந்து சீக்கரத்தில செரிமானம் ஆகிடு இந்த தண்ணிய குடிக்கும் போது அப்பன் சொல்லுவாங்க இப்ப நானுமே அந்த பழத் க்கத்த வந்து எடுத்துக்கிட்டே நா வந்து ஒரு பானையில் வந்து வெந்நீர் வச்சு அதுல ஜீரகம் போட்டுட்டு அந்த தண்ணி இப்ப கு குடிக்கிற பசங்க வந்து இப்ப கேக்குது தண்ணி கேக்குறாங்க அப்பின்னாக்கா டக்குன்ன அந்த தண்ணி போய் மோண்டு குடி அப்டின்னு சோன்னா குடிச்சுருவாங்க அந்த மா அது வந்து அவங்ளுக்கு நல்லது நமக்கு நல்லது தானே அந்த ஒ டம்புக் வந்து அது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலா
பொதுவா பாத்தீங்ன்னா சோ இப்ப ஹோட்டல் கடைக்கெல்லா போனங்ன்னா கடசீய நீங்க பில் குடுக்கற எடத்துல பாத்தீங்ன்னா ஜீரக மி டாயி வெச்சுருப்பாங்க இல்லாட்டி வந்து இந்த சோம்பங்கற மாரி என்னமோ கலனு டிஃப்ரண்டா ஒன்னு வெச்சிருப்பாங்க அத வந்து எடுத்து ஒரு வாய் வந்து சாப்ட்டம்னா இந்த ரொம்ப ஹவி அதிகமா சாப்பட்றாங்க வயிரு ஃபுல்லா சாப்பறவங்களுக்கு அந்த மாரி ஒண்ண சாப்பற போது ஜீர ஆனா ஜீரக வந்து ரொம்ப சிறந்த ஒரு மருந்துன் சொல்றாங்க சகோதரி ஜீ தி தெரிமானத்த வந்து ஒரு நல்லபடியா இருக்கு நல்லா கரெக்ட் னோ அப்டின் சொல்றாங்க அத வந்துட்டு
ம் ஆமா அது வந்து உண்மையாதா அது உண்மதா ஜீரகம் சாப்ட்டோ அப்டின்னாக்கா வந்து அது சீக்கத்துலயுமே வந்து செரிமானோ ஆயிடு சொல்லுவாங்க அது சிறந்த ஒரு ம் ஆ பொருள் தா அப்பன்னு நா நானு சொல்றே தோழி ஏன்னா வந்து இப்ப நறைய பேர் வந் வந்து இத வந்து அ பயன்பட்த்திட்ருக்காங்க அப்பன் சொல்ல நறைய பேர் வீட்ல பாத்தீங்க அப்டின்னா அக்கா இந்த மாரிதா ஜீரக தண்ணி தாங்கு நானு நா ஒரெண்டு மூணு பேர் வீட்ல பாத்துட்டே இந்த மாரி ஜீரக தண்ணி போட்டுதா குடிப்பாங் போய் நா நார்மலா தண்ணி கேட்டப்ப வந்து இதுன்னு இந்த கலர்ல இருக்கு பர்ஸ்ட்லலா நா அதெல்லா அதெல்லா பயன்படுத்த மாட்டே என்ன இந்த கர்லல்ல இருக்க அப் ஒண்ணு சொல்லும் போது ஜீரக தண்ணி அது நல்லதுதா அது ஒண்ணு கசக்கல்லா செய்யாது எது வேற மாரி இருக்காது குடி நல்லாதாருக்கு அப்பன் சொல்லி குச்சே அப்ப அதுவு வந்து அந்த ஜீரகம் போட்ருக்கோ அப்டிங்கற எதுவு ஸ்மெல்லெல்லா வராது நல்லாதாருக் இப்ப சாதார்ன தண்ணி குடிக்கற மாரிதா இருக்கு
ஓரிய அந்த தண்ணி வந்து கொஞ்ச ஒரு மாரி லைட்டா மஞ்ச கலர் கருப்பு கலர்ல இருக்கு ஏன்னா இந்த ஜீரகத்தோட சாரு வந்து இதுல எறங்குமா ஏன்னா ரொம்ப நேர வந்து இந்த ஜீரகம் வந்து தண்ணிக்குள்ளயே ஊறி இருக்கும் போது அதோட கலர் வந்து அந்த தண்ணியில வந்து மிக்ஸ் ஆகறதுனால தா அப்பிடி தெரியு அதே மாதிரி சகோதரி இந்த சக்கர நோயாளிங்ளுக்கு இந்த மு ங்க இந்த என்னாது சகோதரி இந்த மஞ்ச க என்னது இந்த அரளி பூன்னு இது இல்ல சகோதரி இந்த இதுக்கெல்லா வப்பாங்கள சகோதரி மஞ்சக் கலர்ல ஒரு ஊருக்குள்ள சகோதரி இந்த மாரி காப்ப கட்றத்துக்கெல்லா யூஸ் பண்ணுவாங்கல்ல
ஆ அரலிப்பூ
அரளிப்பூ இல்ல சகோதரி காப்பு கட்டுறதுக்குல்லா யூஸ் பண்ணுவாங்கல ஊமத்தப்பூ எனமோஸ் சொல்லுவாங்க வெள்ள கலர்ல ஒரு பூ இருக்குல்ல சகோதரி
தெரிலங்க தோழி அது எனக்கு தெரிலையே
அது வந்த மஞ்ச கலரா ஒரு பூ அது காய இருக்கு சகோதரி அந்த ஆ எனக்கு தெரில நா பேசும்போது சொல்ற அத கேட்டுட் ந சொல்றே நானு அத வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்ன அது ரொம்ப வந்து நல்லது இல்ல அத வந்து நீங்க வந்து பவுட்ரு பண்ணி ஒரு ஸ்பூன் வந்து அந்த சுடுதண்ணில நீங்க போட்டு நல்லா கொதிக்க விட்டு இனிப்பு வந்து எதுவுமே போ நாட்டு சக்கர வெள்ளொ எதுவுமே போடக் கூடாது அந்த தண்ணிய வந்து வடிகட் டி நீங்க வந்து குடிக்கிறீங்கன்னா அது ரொம்பவே நல்லது அந்த பொடி வந்து ரொம்ப நல்லது அப்டின்னு சார் அந்த பொடியோட பேரு கூட என்னமோ சகோதரி நிறையா வந்து இப்ப நிறைய பாத்தீங்கன்னா காட்டு காட்டு பகுதிலலா நிறையா இருக்கு அது பேர் வந்து என்னவோ க பொங்கல் அன்னைக்கு போகி பண்டிகை அன்னைக்கு காப்பு கட்டும் போது அதையு சேத்து கட்டுவாங்க அந்த வெள்ள கலர் போட அதையு சேத்தி கட்டுவாங்க வந்துட்டு
ஓ ஆ எங்க சைடுல்லா அதெல்லா பண்ணப்பட்டாங்க
ஓ பொங்கலுக்கு நீங்க அந்த காப்பெல்லா கட்ட மாட்டீங்களா
ஆ அதெல்லா பண்ண மாட்டோ
ஓ சரி சரிங்க இங்கெல்லாமவந்து எல்லாருமே காலையில காப்பு கட்டுவாங்க வீட்டுக்கு பொங்கல் போகி பண்டிகை என்ன வீடெல்லா கிளீன் பண்ணிட்டு பொங்கலுக்கு முன்னாடி நாள் வந்து அந்த காப்பு கட்டுற வழக்க வந்து இங்க இருக்கு சகோதரி
ஆ அப்போ வந்து அத கட்டுவாங்களா தோழி நா வந்து இன்னொன்னு என்னாப் அப்படின்னாக்கா அந்த கொய்யா எலைய வந்து தண்ணில போட்டு குடிக்க சொல்லுவாங்க இல்லையா ஆ சுகருக்கு வந்து அத்தா நல்லது அப்டின்னு சொல்லுவாங்க அது நா கேள்விப்பட்டிருக்கே இது நா சரியா கேள்வி பட்டதில்ல தோழி
ஆ அந்த அந்த பூவுமே வந்து வெச்சு குடிச்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சகோதரி அதே மாரி பாத்தீங்கன்னா நெறைய பேர் இந்த பால் டீ வர பால் காபி எல்லா குடிக்கிறாங்களா சகோதரி பாலுக்கு பதிலா வந்து இந்த இதுல வந்து பாலுக்கு பதிலா சகோதரி இந்த பால் இந்த பச்ச தண்ணில வந்து வர காஃபி வர டீ இல்ல சகோதரி அதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த ஊதா கலர் பூன்னு சொல்றாங்கள சகோதரி செம்பருத்தி பூ அந்த மாரி எல்லா இருக்குல அந்த மாரி நீங்க பூ வந்து சங்குப்பூ ஆ அந்த சங்குப்பூவை நீங்க வந்து போட்டு குடிச்சு அதுமே ரொம்ப ஒடம்புக்கு நல்லது அப்டிங்கறாங்க சுடுதண்ணில வந்து நீங்க குடிக்கும் போது அந்த சங்கு பூவோட அந்த கலர் வந்து அந்த அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகுங்ளா அதுல வந்து நீங்க சக்கர எதுமே போடம அப்டியே நீங்க வந்து குடிச்சீங்கன்னா அது ரொம்பவே நல்லது அப்டிங்கறாங்க
ஆமா அது அதுமே நா கேள்விப்பட்டிருக்கே சங்குப்பூ வந்து தண்ணியில போட்டு குடிக்கணு அப்டின்னு சொல்லுவாங்க ஆ அப்றோ வந்து ம் ஆ அந்த முடி வளறதுக்கு அந்த செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அதெல்லாமே வந்து பயன்படுத்துறது காலையில் எழுந்திரிசிச்சோ ஒடனே அந்த செ ஒரு செம்பருத்தி பூ பறிச்சு நம்ம வெரும் வாயிலே சாப்பிட்டோ அப்டினாக்கா வந்து அதுமே நல்லது அப்டின்னு சொல்லுவாங்க
ஓ ஆமா அதே மாரி சகோதரி இந்த ரோஜா இதழ் இருக்குல்ல சகோதரி இந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள லைட் கலரா இந்த பால் பிங்க் பேபி பிங்க்ன்னு சொல்லுவாங்களா சகோதரி அந்த பூவ வந்து நைட்டு வந்து நல்ல ஒரு குளிர்ந்த பச்ச தண்ணில வந்து ஒரு பெரிய பவுல் அந்த தண்ணி மே தண்ணில வந்து இந்த ரோஜா பூ நீங்க வந்து போட்டு வெச்சிரனு சகோதரி போட்டு வெச்சுட்டு சகோதரி இந்த இலைல போட்டு வெச்சு அந்த எலைய நீங்க வந்து தனியா எடுத்துட்டு அந்த பூ குளிர்ந்த தண்ணி இருக்குல்ல சகோதரி அந்த தண்ணில வந்துட்டு அந்த தண்ணி நீங்க வந்து காலில எழுந்ததுமே அந்த தண்ணில வாஷ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சோ வந்து சைனிங் ஆகு ஒரு மாரி அது கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கும் போது உங்க ஃபேஸ் வந்து ஒரு மாரி வந்து ஆயில் ஸ்கின்னா இருக் வங்களுக்கு அது பண்ணும் போது அந்த மாரி ஆயில் ஸ்கின் அதிக இருக்காது கொஞ்சோ கொறையு அப்டிங்கற மாரில்லா வந்து சொல்றாங்க அதே மாரி சகோதரி இந்த வைய் அதே மாரி சகோதரி இந்த வைய் இந்த வாய்ப்புண்ணு இருக்குல்ல சகோதரி இந்த வாய்ப்புண்ணு இந்த வயித்துல புண்ணுன்னுல்லா இருக்குன்னு சொல்றாங்கள சகோதரி இந்த மணத்தக்காளி கீர இருக்குல சகோதரி மெளகு தக்காளி கீரன்னு அந்த கீரையை வந்து இந்த கீரையோட சாறு வந்து அப்டியே குடிச்சம்னே அந்த கீரைய பச்சையாவோ சாப்ட்டாலுமோ அந்த கீரையோட சார நம்ம குடிச்சாலுமே இந்த வயித்துல இருக்க புண்ணு வந்து அப்டியே ஒடனே பட்டு போகு அப்டிங்கிறாங்க அதே மாரி தேங்கா இருக்குல்ல சகோதரி தேங்காய வந்து நல்லா தேங்கா நல்லா திருவி நல்லா தேங்கா பால் எடுத்து வடிகட்டி முதல் பாலையு ரெண்டாவது பாலையு நல்லா வடிகட்டி ஒரு பெரிய வட சட்டில ஊத்தி நல்லா அத நல்லா கொதிக்க வுட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் இடிச்சு போட்டு நல்லா தேங்கா பால் நல்லா கொதிக்க வுட்டு சக்கர நாட்டு சக்கர போட்டு குடிச்சிங்கன்னா அ அதுவுமே ரொம்ப நல்லது வயித்துல இருக்குற புண்ணெல்லா வந்து ஆரு தொந்தரவு இருந்த வயித் துல இருக்க புண்ணு வாயில இருக்க புண்ணு வாய்ப் புண்ணு வரவங்களுக்கு இதெல்லா வந்து ரொம்ப சிறந்த மருந்தா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இருக் காங்க
ஆமாம்மா அந்த தேங்கா ஆ வயித்துல வந்து புண்ணு இருக்கு வயித்து வலிக்கிது சாப்டவுனே வய்த்து வலிக்குது அப்டின்னுல்லா சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லா வந்து இந்த தேங்கா பால் சாதோ வந்து சாப்றது வந்து ரொம்பவே நல்லது அப்படினு சொல்லுவாங்க அது வந்து நானுமே சாப்ட்டுருக்கே அது வ நா ஃபர்ஸ்ட்டு சா சாப்டும்போது தேங்கா பாலா ரொம்ப இனிப்பா இருக்கும் போல இன்னொன்னு அத சாப்ட புடிக்காதோ அப்டின்னு தோணு ஆனா வந்து அத வந்து ஊத்தி சாப் பிடும் போது மோர் சாதம் சாப்டுவோ இல்லையா அந்த மாதிரி நீங் இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா ஜீனி எல்லா போட்டா எல்லாம் போடாமலே சாதாரணமா உப்புப் போட்டு சாப்ட்டோ அப்டின்னாலுமே வந்து அ தயிர் சாதம் சாப்டற மாரியேதா தோழி இருக்கு நா சாப்ட்டுருக்கே தோழி இங்
அதா அதா சகோதரி அதுக்கப் அதுக்கப்றோ வந்து சகோதரி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு வந்து என்னமோ ஒரு ஒரு வெள்ள கலர்ல ஒண்ணு இருக்கு சகோதரி பிஸ்தா இது வந்துட்டு என்னமோ ஒண்ணு இருக்கு சொல்லு சகோதரி அது பேரு இது பாதாம் பிசினு ஆ பாதாம் பிசின் அத வந்து நீங்க வந்து மோரு இது மாதிரி ஜூஸ் ஐட்டம் குடிக்கும் போது அதுல கலந்து நீங்க குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்பு வந்து குளிமைப்படுத்துங்கிறாங்க அதே மாதிரி இந்த பாதாம் பீசின வந்து நைட்டு சகோதரி சும்மா துள்ளியுண்டு கொஞ்சமா எடுத்து நை ட்டு ஒரு பச்ச தண்ணில வந்து நீங்க அத நைட்டு ஊற வச்சுட்டு காலையில வந்து மிக்ஸி ஜார் இருக்குல சகோதரி மிக்ஸி ஜார்லப் போட்டு அது நல்லா ஒரு கொற கொறன்னு அரைச்சி நல்லா தண்ணி கலந்து குடிச்சீங்களா அதுலய ஒரு ரெண் டு டம்பளர் தண்ணி இருக்குகமா அந்த தண்ணிய வந்து லைட்டா உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா உடம்பு வந்து அந்த அளவுக்கு யாருக்கு வந்து இந்த ரொம்ப உடம்பு சூடு பிடிக்குதுன்பாங்ள அடிக் கடி சூடு பிடிக்கிறவங்க உடம்பு ரொம்ப ஹீட் டா இருக்கிறவங்க அப்டின்னு சொல்றவங்களுக்கு இந்த பாதாம் பிசின் தண்ணிய அரைச்ச தண்ணிய நீங்க வந்து வடி கேட்டி குடுத்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதோட சில பேர் வந்து இந்த வெறு வயத்துல வந்து மோரு கூட கலக்கி குடிச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க சகோதரி
ஆமாங்க தோழி இதெல்லா வந்து சிறந்த கை வைத்தியம் அப்டின்னு தா நானு
ஆமா சகோதரி முடிஞ்சளவுக்கு வீட் லேயே வந்து முடிஞ்சளவுக்கு வீட்லேயே நம்ம குணப்படுத்துற அல்லது ஏனா இங்கிலீஷ் மருந்த மாத்தி வாங்கி வாங்கி அதிக சாப் ட்டாலுமே பின்னாடி வந்து அது நம்ம நம்ம எதிர்காலத்தில நம்ம உடம் ம்பதா பாதிக்கு அப்டிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே வந்து செரி பண்றதுக்கான வழியதா சகோதரி பாக்க சொல்றாங்க இப்ப எல்லாருமே
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
நம்ம அடுத்த கால்ல இத பத்தி தொடர்ந்து நம்ம பேஸ்லா சகோதரி நமக்கான நேர முடிந்துவிட்டது சகோதரி நன்றி சகோதரி நன்றி வணக்கம்
ம்